இன்னா பண்றீங்க சாப் ட்டீங்களா
நா இன்னோ சாப்டுல மதியானோ சாப்ட்டே சும்மாதா இருக் குறே நீங்க சாப்பிட்டீங்களா
ம் இப்பதா சாப்ட்டு வந்த வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
எல்லாரோ நலமா நல்லா இருக்குறாங்க உங்க வீட்
ம் எல்லாரோ நல்லா இருப்பாங்க நல்லாருக்காங்க
அப்படிங்களா
அப்புறம் சொல்லுங்க ஆ இப்பதா சாதம் சாதம் சாதம் சாதம்
சாதம் என்ன கொழம்பு ஒங்க வீட்ல
ஆ கொழும்புனா அது எப்படி சொல்றது காரக்குழம்பு காரக்கொழம்பு சாப்பிட்டோம் தொட்டுக்க வந்து பீப் அப்புறம் உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஹலோ ஹலோ கேக்குதா
ஹலோ
கேக்குதா ஹலோ கேக்குதா ம் கேக்குது கேக்குது ஒரு இடத்துல நின்னு பேசுங்க அப்பதான் கட்டா
ஏ இப்போ கேக்குதா உங்களுக்கு அதான் உங்களுக்கு ஏதாச்சும் சமைக்க தெரியுமானு கேட்டேன் சார்
சமைக்க தெரியும் எனக்கு சாப்பிடமட்டும்தான் தெரியும் எனக்கு
அப்டியா இல்ல இங்க பேச தூருது கீர எப்பயாச்சும் இல்லைன்னா வீட்டுல யாரும் இல்லலைன்னா அப்ப சமைச்சு சாப்பிடுவாங்கல்ல அதனாலதான் கேட்டேன்
உம் நா மேகி சமைப்பே அது மட்டுதா அது மேகி சமைப்பே அஹ் ம் ம் ம் அவ்ளதான் மகேஸ் அப்புறமா அ வாசொல்லிடுவேன்
ஆ அப்படியா எ தோ செல்லா ஊத்த தெரிமா
ஆஹ் தோஸ் தோச எல்லா ஊத்துவ தோச தெரியு இட்லி யு அவிப்பே ஆமா
ஆ
இட்லியு போடுவே ஆஹ் ஆமா இந்த பீ நட்டு சட்னி வருதுல இந்த வேர்க்கட்ல சட்னி அது வருது
ஆஹ் அது எப்டி பண்ணுவீங்க நீங்க
எது
அது எப்டி பண்ணுவீங்க கொஞ்ச சொல்ல முடியுமா வேர்க்கட்ல சட்னி சொன்னிங்கள இப்போ
உம் ஆமா அது வந்து நா ஃபஸ்ட்டு வந்து அர்சிப்பே அந்த புளி போட்டுப்பே அந்த புளி போட்டுப்பே அப்றமா வந்து
புளி போட்டு வேற என்ன போட்ணு ஜார்ல போட்டு
ஃபஸ்ட்டு வந்து அத வருத்துக்கணு வருத்துட்டு தோலெல்லா நர் நற்க்கிற்து எடுத்துடுவே இத்தப்றோ என்ன பண்ணுவே மி்க்சில போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு அப்றமா அந்த மொளகா பொடி வருது உம் பொடில்ல அது ஒரு காஞ்ச மொளகா வருதுல்ல உம் அத ஒரு ரெண்டு போட்டுட்டு அப்றமா வந்து லைட்டா கொஞ்ச தண்ணி ஊத்தி அடிச்சுப்பே அடிச்சிட்டு அப்றமா என்ன பண்ணுவே தனியா வச்சுட்டு அதுல வந்து எண்ண போட்டு கருவப்பில அதுலா போட்டு என்ன பண்ணுவேனாக்கா தாளிச்சுட்டு அப்றமா வந்து அந்த சட்னிய வந்து ஊத்திடுவே நா வந்து கெட்டியாவு சாப்டுவே இல்லனா அது நார்மலா தண்ணி மாரி வருதுல்ல அந்த மாரியு நா சாப்டுவே ரெண்டு டைப்பா எனக்கு பண்ண தெரியு